ஹலோ
கேக்குதாங்க
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாதாங்க இருக்கு அப்றோ என்ன பண்றீங்க
நானா ஒன்னு இல்லங்க சும்மாதா
ம் எல்லா சாப்ட்டு முடிச்சாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா
என்னா சொ ஆமா நானு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானாமீன் கொழம்பு
ம்
மீன் வருவல் அப்பளம்
ஆ ஆ
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானா
ம்
நா வந்து சாம்பார் அதுக்கப்றோ கீர சிப்ஸ் மாம்பழம்
ம் சரி ம்
ம்
என்ன டாபிக்ல பேசு
என்ன டாப்பிக்ல பேஸ்லாமா ம் என்ன பேசலா சொல்லுங்க உம்
ம்ம் இந்த வீக்கெண்ட் என்ன
ஏதாச்சு ஏதாது சவுண்ட் கேக்குதா பேக்ரவுண்ட்ல
இல்ல இல்ல
இப்போ
இல்லங்க கேக்கலங்க
இன்னிக்கு லாஸ்டாம
சொல்லுங்க இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணீங்க
ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட் நாங்க என்ன பண்ணோம்னா ரெண்டு வாரம எங்க அம்மா வீட்டுக்கு போல
உம்
சோ வந் எ எங்க அம்மா வீட்டுக்கு போல எ பொண்ணோட ஸ்கூல்னால இங்கயே ஸ்டே பண்ணிட்டு இருந்தே செரினு சொல்லிட்டு டூ வீக்ஸ் கழிச்சு நா எங்க அம்மா வீடு என்னோட கொழுந்தியா கொழுந்த நார பாத்துட்டு அப்படியே அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு ஒரு நாள் சாட்டர்டே சண்டே அப்படின்னு போய் பாத்துட்டு பேசிட்டு
உம்
உம் அம்மா வீட்டு்ல ஸ்டே பண்ணிட்டு வந்தே இந்த தட
ம் சரி வேற எங்கயும் வேலிய போலையா
அ
வேற எங்கேயு வெளிய போலையா
எல்லா இன்னைக்கு அம்மா இல்ல இன்னிக்கு புள்ளா வண்ணார பேட்டேதா சேட்டடே சண்டே வேர எங்கேயுமே போல நேத்து ஈவினிங் வந்து சண்டே ஈவினிங்தா கெளம்பி நாங்க இங்க வந்தோ
உங்க வாய்ஸ் கேட்கலங்க
ஓ இப்ப கேக்குதா என்னோட வாய்ஸ்சு
ஆ சொல்லுங்க
ஆ நேத்து ஈவினிங் தா கெளம்பி நேத்து ஈவினிங்கா நேத்து நைட்டு எங்க அம்மா வந்து வெளியே போலா அப்படின்னு சொன்னாங்க பீச்சுக்கு என்னோட சித்தப்பா கார் கொண்டு வந்தாங்க
ம்
சோ எங்க அங்கிள் காரு கொண்டு வந்தாங்க எல்ல வெல்ல போலான்னு சொன்னவனே எ வீட்டுக்காருக்கு வந்து ஆ இல்ல நா சண்டே அதுமா கால் வெளியில வெக்க மாட்டேன்னு சொல்லி ஓவரா சீன் போட்டாரு எல்லாரு அவ்ளோ சொல்லியு நா வரமாட்டே அப்படின்னு சொல்லி ஓவரா சீன் போட்டாரு அப்புற என்ன சொ சொன்னே செரி நீ பீச்சுக்கு தானே வரமாட்டே என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னேன் ஏ வீட்டுக்கார
ம்
நேத்து ந நேத்து நைட்டு சாப்டுட்டு
ஆ
நாங்க ஓட்டல்லேயே சாப்பிட்டு வந்து
பீச்சுக்கு போகவே இல்லையா
எங்க போறமோ அவருக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு எங்க வீட்டுக்காருக்கு
ம் ம்
டயர்டா சண்டே வந்து எங்கேயு போமாட்டாரா
ஓஹோ செரி செரி
அதா சொன்னேனே ஸ்ட்ரி எங்க அம்மா சைடு கூப்டா மட்டும் வராதிங்கன் தா சொன்ன நா
ம் செரி செரி
நீங்க நேத்து என்ன பண்ணிங்க நீங்
நா என்ன பண்ணேங்க சாட்டர்டே ஃபுல்லா வீட்லதா இருந்த எங்கயு போல வீட்லயே சம்ச்சுட்டு சாப்புட்டு தூங்கி ஏன்ச்சிட்டு போய் பாதிலே ஃபுல்லா போய்ட்ச் எ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயீட்டாரு இந்த சாட்டர்டே
ம்
ரொம்ப போர் அடிச்சிது செரி சண்டே தா அவர் இருந்தாரு சண்டே நல்லா தூங்கி பனண்டு மணிக்கு ஏன்ச்சோ
ம் ம்
ப்ரேக்ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு லன்ச் ப்ரிப்பர் பண்ணி லஞ்ச் சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ ஈவ்னிங் போல என்னோட ஹஸ்பண்டோட சித் ஆ அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு போனோ
ம்
அங்க கொஞ்சோ நேரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு நெக்ஸ்ட் வீக்கென்ட் எங்கே போலான் ப்ளான் போட்டோ
ஆ
அதுக்கப்றோ சேரின்
போவம்மா செர் ஐய்யயோ
போவாங்களான் போவாங்காலான் தெரிலங்க ப்ளான் மட்டுதா போடுவாங்க பெருசு பெருசா இதுல போலா அதுல போலா ஒர் நாள்
அய்யோ எங்க வீட் ட்ல வந்து நெக்ஸ்ட்டு வீக் ட்ரிப் போலான் போட்டாங்க ப்ளான்னு
ம்
ஆவ் என்னோட அத்த வந்து இல்ல நெக்ஸ்ட்டு வீக்கு னா அதுக்கு அடுத்த வீக் வேனா போனா என்னன் சொல்லி இப்ப ஒரு ஆ கொஷின் எழுப்பிருக்காங்க இப்ப என்ன பண்ண போறாங்கன் தெர்ல ஆ
ஏ நெக்ஸ்ட் வீக் வேணாமா
நெக்ஸ்ட்டு வீக் என்னோட பெரிய அண்ணி ஒருத்தவுங்க இருக்காங்க அவுங்க வந்து டூ டேஸ்க்கு வருவாங்களா அவுங்க வந்து டென்ஷன் ஆய்டுவாங்களா
ஒ ஓ
ம் நம் விட்டுட்டு போனா அவ்ங் கேப்பாங்களா சோ அதனால டூ டேஸ்க்கு முன்னாடி தானே போறோ அதனால போவேணா நம்ம நெக்ஸ்ட் வீக் வேணா போய்க்கலா நா பேசிக்கிறே அப்டின் சொல்லிட்டாங்க
ஆ
செரி ஓக்கே நீங்க பேசிக்கோங்கன் சொல்லிட்டே நா
ஓகே ஓகே இங்க என்னன் தெரிலங்க
கும் நா சொன்ன என்னாலதான் இன்னிக் கால்லதா நா சொன்ன அங்க ரெசாட்லா புக் பண்ணுன் சொல்றாங்க நீங்க ந்து நீங்க இப்டி சொல்றீங்க சோ நீங்க கொஞ்ச சீக்கிரமாவே நீங்க கால் பண்ணி சொல்லிடுங்க ஏனா அவுங்க ரெசாட்லா புக் பண்ணியாச்சுனா நா போய் தா ஆகுன் சொல்லிட்டே நா
ம்
செரினு சொல்லிட்டாங்க செரி செரி நா பேசிக்கிறே நா பேசிக்கிறேன் சொல்லிட்டாங்க அவுங்க அவ வந்து திட்டுவா அவ டென்ஷன் ஆவா எ
உங்க பெரிய அண்ணிக்கு ரொம்ப பயப்படுவாங்க போல உங்க மாமியாரு
ம்க்ம் யாரு யாருக் தெரியு
ம் இங்ககயு ப்ளான் போட்ருக்காங்கங்க அதே ரெசாட்டு அதே பீச்சு போலான்னு என்ன பண்ண போறாங்கன் தெரில
ம் தெரியல
பெருசா போட்டாங்க நேத்து டைரியெல்லா எடுத்து பெருசா இதே மாரி வாரோ வாரோ போடுவானுங்க அப்டியே வீட்லதாங்க அடங்கி உக்காரணு
ம்
ம் ரெசாட் போலா அங்க ஸ்விம்மிங் ஃபூல்ல குதிக்கலா சூசைட் பண்ணிக்கலாலா பேசுனாங்க என்ன பண்ண போறாங்கன் தெரில
ம்
ம்
அதேதா ப்ளான் மட்டுந்தா போடுவா
இதுல வேன்லதா போவோ கார்லதா போவோ பைக்லதா போவோன் வேற பேச்சு
ம் போலனாதா‌ தெரியு
அக்அ நல்லா பேச்செல்லா பெருசாதா போடுவாய்ங்க கடைசில ய இவ வரல அவ வர்ல அப்டின் சொதப்பி உட்ருவாய்ங்க
ம் ம் எனக்கு தெரிஞ்சே எங்க வீட்ல வந்து நெக்ஸ்ட் வீக் கேன்சல்தா போல
ம்
ஏனா ஆ வேணா அப்படின் சொல்லி நா பேசிக்றே அப்டின் சொல்லிட்டாங்க
ம் ம்
எனக் தெரி்ஞ்சி கேன்சல் பண்ணிடுவாங்க கர்மோ தெர்ல
தெரிலெங்க அவங்களுக் ஒரு ஒருத்தங்களுக்காக எப்புடிங்க கேன்சல் பண்ண முடியு
கேட் சொன்ன நா
ம்
இல்ல இல்ல எ ம் என்ன பண்ண போறாங்கன் தெரில நா நா சொல்றது நா சொல்லிட்டே ம் பட் இருந்தாலு செரி இரு நா பேசிக்கிறே அதெல்லா ஒண்ணு இல்ல அப்படின் சொன்னாங்க சரி ஓகேன் சொல்ட்ட நா
ம் என்ன பண்ண போறாங்கன் தெரில உடுங்க நம்ளுக்கென்ன கொண்டு போனா புருசன் கூட போ போறோ இல்லன்னா கார போறோ
இல்ல ஆமா அது அதா நானு நெனச்சே ஓ நா கூட்டிட் போ கூடிட் போனா போக போறோ
ம்
அப்டின்னு
நானு
ம் சோ
ம் ஐயோ இப்படி அவங்க கும்பலா போகலன்னா கூட நானு எ புருஷன்னு எ எங்கேயாவது போயிட்டு வந்துற்றோ நா எ புர்ச எ புர்சனோட ப்ரெண்ட்ஸ் இல்லனா அவங்களோட அண்ணன் தம்பி கூட போய்ட்டு வந்துருவோ
ம் ஆ அது நல்லாருக்கு நெஜமா
அதுலெல்லா ப இவங்கல்லா எ புருச கிட்ட சும்மாபோய் போர் அடிக்குதுங்க வெளியே போலான்னா கூட்டு போய்ருவாரு அவங்க மண் அண்ணன் தம்பிய மண்ட கழுவி கூட்டு போய்ருவாரு
இப் இப் ப்ப நாங்களு பிளான் போட்ருக்கோங்க
ம்
அ இப்போ கம்மிங் இது சாட்டடேயா இல்ல சைடு ரூம் புக் பண்ணிருக்கோ மகாபலிபுரம்க்கு
ம்
புக்லா பண்ணியாச்சு எனக்கே தெர்ல்ல ஏ புருச வந்து என்ன ஆச்சுன் தெர்ல நேத்து புக் பண்ணாறா இல்ல முந்தா நேத்து புக் பண்ணாறான் தெர்ல எனக்கே ஒரு மாறி ஷாக் ஆயிடுச்சு என்னது இவரா இவரா அந்த மாரி அப்டின்னு நா கல்யாண ஆகி இவ்ளோ வருஷமா அந்த மாரிலா ஏ வீட் எ வீட்டுக்கார் ப்ரைசே பண்ணதில்ல பஸ்ட் டைம் ஆக்சுலி நேத்தி எல்லாரு கேட்டாங்கன் சொல்லிருப்பாரு போல அப்படி இல்லன்னா அது கூட சொல்லிருக்க மாட்டாரு போல எனக்கே நேத் து வந்து ஒரு மாறி தூக்கி போட்டுருச்சு என்னது ஏ வீட்டுக்காரா இது அப்டின்னு இருங்க டைம் ஆய்டுச்சு போல
ஆமா சரிங்க ஓகேங்க